ஹலோ
ஹலோ எப்பிடி ருக்கீங்க நல்லாருக்கீங்களா ஆ கேட்கதுங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க எப்பிடிருக்கீங்க
ஆ நல்லாருக்கே வீட்ல எல்லாம் அனைவரும் நலமா
அனைவரும் நலமாக இருக்குறாங்க அங்க எல்லாரும் வீட்ல எப்பிடி இருக்காங்க சிஸ்டர்
இங்க எல்லாரும் நலம்ப்பா சாப்ட்டீங்களா
ஆ சாப்டே சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுப்பா என்ன சாப்ட்டீங்க அம்மா என்ன சமச்ச
ஆ நா வந்து இன்னைக்கி இட்லி சாப்ட்டே சிஸ்டர் நீங்க
ம் நா வந்து இன்னைக்கி சாம்பார் சாதோ சாப்ட்டேன்ப்பா
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் சிஸ்டர் ஒங்களுக்கு ம் எல்லாருமே சாப்ட்டாங்க சிஸ்டர் அங்க எல்லாரும் வீட்ல அப்பா அம்மால்லா சாப்ட்டாங்களா
சாப்ட்டாங்கப்பா
குட்டிஸ்லாம் சாப்ட்டாங்களா
ஆ குட்டி சாப்ட்டுட்டு தூங்கிட்டாங்க தூங்க வச்சுட்டுதா உங்களுக்கு கால் பண்றே
ஓகே ஓகே இல்லன்னா ஒங்கள தொந்தரவு பண்ணிட் டே இருப்பாரு இல்லிங்
கண்டிப்பாப்பா கண்டிப்பா பேச விட மாட்டாங்க தொந்தரவுதா பண்ணிட்டுருப்பாங்க பாத்தோன்னா நம்ம ஃபோன கையில குடுத்துட்டோனாப்பா ஆ எவ் எவ்ளோ நேரோ வேணா இருப்பாங்க தொலைபேசின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமாருக்கு
கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா கொழந்தைகளுக்கு வந்துட்டு தொலைபேசின்றது வந்து த்து ஆரம்ப கால கட்டங்களுருந்து கொஞ்சோ தவிர்க்கலான்னு நெனைக்கிறே சிஸ்டர்
கண்டிப்பாப்பா ஆனா பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியலியே அத நம்ப இப்ப ஏதாவது நாங்க குளிக்க போனு சாப் டணு அப்டின்னு பாத் துனா இல்ல சமைக்கணு அப்டின்னா அந்த ஃபோன் குடுத்தா கொஞ்சோ அமைதி தியா இருக்காங்க
சிஸ்டர் இப்ப நீங்க ஆ
அப்படி இல்லன்னாப்பா ஏதாவது வெளியில ஓட்றது இல்லன்னா உங்களுக்கு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும்ப்பா அதனால அத குடுத்து அப்டியே பழக்கம் பண்ணியாச்சு
செரி சிஸ்டர் இப்ப என்னன்னா நா சின்ன புள்ளையா இருக்கற போது நிலா காட்டி சோறு ஊட்னாங்க சிஸ்டர்
ம் கண்டிப்பாப்பா நா
இப்பல்லா ஃபோன காட்னா தா சோறு ஊட்ட முடியுது
கண்டிப்பா நீங்க சொல்றது நூறு பர்சன்ஜ் உண்ம நாங்கருக்குறப்பல்லா பாத்தோன்னா நிலா அம்மா வந்து நிலாவ பாத்து சாப்பாடு குடுக்கறது அப்டி இல்லன்னா ஓடி ஆடிக்கிட்டு வந்து சாப்பட்றது அந்த மாரில்லா இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கற கொழந்தைங்கல்லா அதுக்கு வேலையே இல்ல ஃபோன் குடுத்தா தா சாப் டுவ அப்டின்ற மாரி எல்லா கொழந்தைங்களு அந்த மாரி தா இருக்காங்க அத எப்படி கொஞ்சோ வெளில கொண்டு வர்ரதுன்னு தெரியல
கண்டிப்பா சிஸ்டர் இப்போ வந்துட்டு நீங்க வந்து சின்ன குழந்தை பருவங்கள்ல இருந்துரு பிங்க இல்லியா அப்போ எந்த மாதிரியான நினைவெல்லம் இருக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு கொழந்தைங்கள ஊட்டுறது கஷ்டமா இருக்குன்னு நெனைக்கிறீங்க சோ அது வந்து நீங்க குழந்தை பருவமா இருக்கும்போது என்னெல்லா ஞாபக இருக்கு எப்டில்லா நீங்க சாப்ட்டீங்க
குழந்தை பருவமான்றதுலா எனக்கு ஞாபகே இல்ல ஓரளவு ஒரு ஃபிப்த்து ஆ ஐந்தாவது படிக்கிறப்ப ஆறாவது படிக்கிறப்ப இப்பிடிதா கொஞ்சோ கொஞ்சோ ஞாபகே இருக்கு அப்பெல்லா பாத்திங்கன்னா நாங்க சத்துணவு தா சாப்டுவோ பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா அத நாங்க வந்து ச ஒரு முட்ட குடுப்பாங்க
ம்
அந்த முட்டைய வந்து நாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதா ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்பா அம்மாவுக்கு நம்ம குடுக்கணு நம்ம அக்கா குடுத்தா சாப்டுவாங்க நம்ம தங்கச்சி குடுத்தா சாப்டுவாங்கன்டு அந்த ஒரு முட் முட்டைய பாத்தோனா நாங்க பேக் உள்ள வெச்சுக்கிறது இந்த மாரி ஒழிச்சு வீட்டுக்கு எடு எடுத்துட்டு வர்னுன்டு இருப்போ ஆனா ஒருத்த ஒருத்த தவங்களா செக் பண்ணுவாங்க என்னோட தம்பியு பாத்தீங்கன்னா அதே பள்ளிக்கூடத்துல தா படிச்சா நா அப்ப ஐந்தாவது படிச்சனா அவ நான்காம் வகுப்பு படிச்சா அப்டி இருக் க்கிறப்ப என்னோட தம்பிக்கு வந்து நா ரொம்ப முக்கியத்துவ குடுப்ப அவன யாரு அடிச்சாலு போய் கேக்கறது அந்த மாரி செல்லமா வளந்த தம்பி அவ எங்களுக்கு அவனுக்கு வந்து நா அந்த முட் ட்டைய குடுக்கணுன்ற நாங்க தனித்தனியா உக்காந்து சாப்டுவோ அந்த ஒரு முட் ட்ட ஆளுக்கு ஒரு ஒரு முட்ட குடுத்துருவாங்க இருந்தாலு அத அந்த முட்டைய ஏ தம்பிக்கு குடுக்கணு அவ சாப்பன்ணு அப்படின்னா அந்த முட்டய எவ்ளவோ ட்ரை பண்ணுவே ஏ தம்பிக்கு குடுக்கலான்ட்டு ஆ ஒரு ஒரு நேரோ குடுக்க முடியாது ஒரு ஒரு நேரோ பாத்தீங்கன்னா அத எப்டியோ எடுத்துக்கொண்டி தட்ல சாப்பாட்டுல மறைய வெச்சு அந்த மாரிலா எடுத்து கொண்டு ஏ தம்பிக்கு குடுப்ப அந்த மாரில்லா ஒரு இது ஆனா இப்பெல்லா பாருங்க அண்ண தம்பின்னா சண்ட தா அக்கா தங்கச்சின்னா சண்ட அப்படி தா போய்ட்டு இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா நா அதா ஐந்தாவது படிக்கிறா இப்ப எலந்த பழோ தெரியுமா உங்களுக்கு குட்டி குட்டி எலந்த பழோ அதா நைன்டி கிட் ஸ்சு எலந்த பழோ அதெல்லா பாத்தீங்கன்னா பிரேக் அவர்ல இந்த இடைவெளியில கொஞ்சோ பாத்தீங்கன்னா அந்த நாங்க போய் எலந்த பழோ பறிச்சுட்டு வர்றது எலந்த பழோ பறிச்சுட்டு வந்து அத நாங்க சாப் பர்றது எல்லாருக்கு பங்கு போட்டு சாப்பர்றது அந்த பழுத்த அதோட அந்த செங்காய் இருக்கு பாத்தீங்களா பழுத்து பழுக்காதமா ஒரு மாரி கலரா இருக் இருக்கு பாருங்க அது வந்து ஆ ஆமா அது பாத்தீங்கன்னா இன்னு நல்லா டேஸ்ட்டா இருக்கு அந்த மாரி லா நாங்க வெளையாண்டுக்கிட்டு ம் கல்சார நம்ம வச்சி வெளையாடுறது அந்த மாரில்லா ஆ கல் சரணம்னா வந்து ஒரு நாலு பாக்ஸ் இருக்கு நாங்க கோட்டு போட்டு தண்ணியால வந்து கோடு போட்டுக்கறது போட்டு அதுல கல்லு நாலு கல்லு எடுத்து வந்து வச்சுப்போ சென்டர்ல வச்சுக்கிட்டு ஒரு கோடு போட்டு யாரு ஃபஸ்ட்டு வந்து அந்த நாலு அஞ்சு அஞ்சு பேரு நி ப்போ ஆனா நாலு பாக்ஸ் மட்டுந்தா போடுவோ அந்த அஞ்சு பேர்ல வந் து யார் அந்த நாலு பேரு நிக்கிறோமோ அந்த பாக்ஸுக்குள்ள அவுங்க வந்து ஆ வின்னாயிட்டாங்க அந்த ஒரு ஆளு நிக்காதவங்க அவுங்கதா ஆளு அவுங்க அந்த நாலு பாக்ஸு உள்ளவங்க நாங்க கல்ல போய் எடுத்து எங்களோட பாக்ஸுக்குள்ள வெக்கணு அவுங்க வந்து அந்த கோட்டுக்குள்ள தொட வருவாங்க அதுதா அந்த வெளையாட்லா நல்லா இருக்கு
சூப்பர் சோ இது வந்து உங்களுடைய கொழந்தை பருவ நினைவுகள்னு சொல்றீங்களா
ஆமா ஆமாம்ப்பா
சூப்பர் சூப்பர் கண்டிப்பா சொன்னீங்க உங்களுக்கு இந்த விஷயம் ஞாபக இருக்குமானு தெரியல ஆ தொலைக்காட்சில வந்துட்டு ஒரு பாப்புலர் அப்பளம்னு தெரியுங்களா அதுக்கு ஒரு ஆடு ஒண்ணு வரு பாருங்க
ஆமா அப்பளம் ஆ நிஜாம் பாக்கு ஒரு பிடி அப்பளம் ஒரு பிடி சாப் சாதம் ஆமா
சாப்பாடு ஊட்டிக்கிட்டு அப்பளத்த கடிச்சி சாப்டுவாங்க ஞாபகோ இருக்கா
அது இன்னமு எங்களுக்கு ஞாபகோ இருக்கு இப்போ என்னோட பையனுக்கு அப்டி தா நா குடுப்ப எது எடுத்தா அது மாரி வட வட செஞ்சி குடுத்தாலு ஒரு பிடி சோறு ஒரு பிடி வட அப்டின்ற மாரி ஒரு வட அப்டின்ற மாரி நாங்க குடுக்கறது இன்னுமு அத நாங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு தா இருக்கோ
சூப்பர் சூப்பர் எனக்கு தெரிஞ்சி அப்போ வந்து ஞாபக வந்து பாத்தீங்கன்னா ஆ ம் வீடு வீட்டுக்கு முன்னாடி ஆ அதாவது இந்த ஈவினிங் டைம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி அந்த மாரி டைம்ல எங்க அப்பா அம்மா எல்லாருமே வெளியில ஒக்காந்துருப்பாங்க அப்ப என்னோட சிஸ்டர்ஸ் கூடலா ஒக்காந்து நாங்க ஒரு பாய் போட்டு வீட்டுக்கு வாசல்ல ஆ ஈவினிங் டைம்ல எல்லாரு சாப்டுட்டு இருப்போ ஒரு செவன் தேர்டடி அந்த மாரி டைம்ல அப்போ வந்து எங்க அப்பா நியூஸ் பாத்துட்டு இருப்பாரு உள்ள டிவில ஆ வெளியில இருந்து தா எல்லாருமே சாப்புடுவோ காத்தோட்டமா ஆ இந்த மாரி சம்மர் டைம்ல அப்போதா வந்துட்டு ஒரு நிலாவ பாத்துட்டு ஒரு பிடி அப்பளம் ஒரு பிடி சோறுன்னு நாங்க சாப் ட்டதா ஞாபகோ இருக்குன்னு நெனைக்கிறே சோ அது மெமரி சிஸ் டர் எனக்கு சின்ன வயசுல
ஆமா ஆமா
கூட இப்பதா நீங்க சடனா சு பேசிட்ருக்கம்போதுதா ஞாபகம் வந்தது
அப்டிங்களா இப்ப உள்ளதுங்களா இப்ப உள்ள பசங்க கொழந்தைங்கள்லா ஃபோன் தாப்பா ஃபோன் இல்லன்னா அவுங்களுக்கு வாழ்க்கையே இல்லாத மாரி அவங்களுக்கு போச்சி
கண்டிப்பா சிஸ்டர் அது வந்துட்டு ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொழந்தைங்க வந் துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவுங்களுக்கு நாலேஜி இருக்கு சிஸ்டர் கொழந்தைங்களுக்கு
ஆமாபா கண்டிப்பாபா கண்டிப்பா
சின்ன கொழந்தைங்க ஓபன் ஓபன் பண்ணி எல்லாமே பேசிர்றாங்க என்ன மொபைல் யூஸ் பண்றது இப்ப எங்க எங்களுடைய சிஸ்டரோட பைய சிஸ்டர் எங்க அக்காவோட பைய அவெ பாத்தீங்கன்னா ஒரு கேம் டவுன்லோட் பண்ணா சிஸ்டர் ப்ளே ஸ்டோர்ல டாக்டர் கேம்ன்னு ஒன்னு அவுங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம ஓபன் பண்ணி அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த கேமோட ப்ராசஸ் என்னானா டெல்டிஸ்ட்டு டெல்டிஸ்ட் கேம் அது அ பல் மருத்துவர்னு ஒரு கேம் போல அத ஓபன் பண்ணி இவனா எல்லா ப்ராசஸு எப்டி இவனுக்கு தெரிஞ்சதுன்னு தெர்ல யார் சொல்லி குடுத்தாங்கன்னு தெர்ல ஆட்டோமேட்டிக்கா லெவலப்பா போயிட்டே இருக்காங் சிஸ்டர் அவே ஒரு ஒரு லெவலா முடிச்சிட்டு
அதா இப்போ உள்ள கொழந்தைங்களுக்கெல்லா அறிவு பொறக்கறப்பயே நல்லா ஜாஸ்தியா தா பொற அப் அப்பெல்லா பாத்தனா நம்ளுக்கு பட்டன் ஃபோனே யூஸ் பண்ண தெரியாது சேரிங்ளா அந்த பட்டன் ஃபோனுன்றது நம்ளுக்கு அத சரியாக யூஸ் பண்ண தெரியாது பட்டன் கட் பண்றது எது ஆன் பண்றது எது அப் படி தெரியாது இப்போ உள்ள பசங்க எப்டி பண்றாங்க பாருங்க
இப்ப இருக்குறது எல்லாமே வந்துட்டு கொழந்தைங்க அந்த அந்த இதுக்கு ஏத்த மாரி அதாது இந்த ஆ டெக்னாலஜி உலகத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்குமே அந்த நாலேஜின்றது வந்துருது இல்ல சிஸ்டர்
கண்டிப்பா கண்டிப்பா என்னோட பையன பாத்தீங்கன்னா என்னோட பையனுக்கு மூனு வயசுதா ஆகுது
உ
பாத்தீங்கன்னா இந்த ஃபோனு அதுவு இந்த ரீல்ஸ் இந்த ஷார்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க
உ
அது வந்து எப் எனிடைம் அதான யூட டியூப்ல வச்சிருந்தா அவங்களாவே இந்த மைக்க பிடிச்சுபாங்க அந்த யூடி டியூப்ல அந்த வர சர்ச் ப பக்கத்தால அந்த மைக் இருக்கு பாருங்க அத பிடிச்சுகிட்டு அவங்களாவே எனக்கு டிராக்டர் வீடியோ அப்டின்னு சொல்லுவாங்க உடனே அது வந்துடு தா அதை பாத்துபாங்க நம்மள கேட்கணும்ன்ற அவசிய யமே இல்ல அவங்களாவே பாத்துகிறது எல்லாமு பண்ணிகிறது
சூப்பர் சிஸ்டர் இப்போ வந்துட்டு நீங்க அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு நீங்க உங்க குழந்தைக்கு எவ்ளோ வயசு அகுது சிஸ்டர்
மூணு வயசுப்பா
பள்ளிக்கூடோ சேத்துலா இல்லயா ப்ரீ கேஜி சேத்துட்டீங்கன்னா குழந்தைக்கு அந்த போனுன்ற அந்த ஆ அந்த ஒரு தாட்டே வராதுன்னு நினைக்கிறே
கண்டிபா சேத்தரலா உ சேக்கணும்னு தான்ப்ப இப்பப்பா
எதுக்காது நீங்க சேத்து விட்டீங்கன்னா சும்மா அப்டியே போயிட்டு வரறதுல வந்துட்டு அவருக்கு
அங்கன்வாடிக்கு பொயிட்தாபா இருக்கா
உ உ உ
அங்கன்வாடி அனுப்ச்சு விட்டுட்டுதா இருக்கே
அது ஓகேதா சிஸ்டர் ஆனாலு நீங்க ஒரு ஸ்கூல் கொடுத்துட்டு ட்டு ஒரு ஃபார்மேட்ல அனுப்பு போதுதா அவங்களுகான அந்த ஆ நாலேஜ்ன்றதே வரு ஸ்ப்ரிட் ஆன அது இது
கண்டிபா நா என்னோட ஹஸ்பண்ட சொல்லிட் தா இருக்க அந்த மாரி ஜாயின் பண்ணி விடுங்க அப்டின்ற மாரி சொல்லிட் இருக்க
ஓகே சிஸ்டர் நமக்கான நேரம் வந்து இது கடந்துச்சு சிஸ்டர் நம்ம தொடர்ந்து பேசலா வேற ஒரு கால்ல
ஓகேப்பா நன்றிப்பா
ஆ கட் பண்ணிகோங்க
ஓகே